பேசலாம் ப்ரூ ஆ பேசுங்க ப்ரோ ஹலோ கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்க அ பேசுங்க பேசுங்க
ஆ சொல்லுங்க ப்ரோ எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கு ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க ஆ நீங்க என்னா செய்றீங்க ப்ரோ
நா இப்ப ஒர்க் பண்ணிட்ருக்கே ப்ரோ நீங்க
நா வந்து இப்போ சும்மா ஃப்ரியாதா ப்ரோ இருக்கே அதாவது கொஞ்ச லீவ் குடுத்துருக்காங்க இல்லங்க காலேஜ்ல வந்து செமிஸ்டர் முடிஞ்சிருக்கு அதனால கொஞ் ஃப்ரீ டைம்ல வந்து சும்மா ஃப்ரீயா இருக்கறே ஏன்னா மொபைல் பாத்துட்ருந்தே கொண் நேரோ அவ்ளதா ப்ரோ பெருசா ஒண்ணு இல்ல நீங்க என்னா பண்ணிட்ருக்கீங்க இப்போ
நா அதா ஒ ஒர்க் பண்ணிருக்குதா நா ஐ டி கம்பெனியில இல்ல இல்ல இப்போ நா எனக்கு நைட் ஷிஃப்ட்டு ஆமா நைட் ஷிஃப்ட்டுனால இப்ப வெய்ட் பண்றோ
ஓ நா வந்து பி சி ஏ படிக்கிறம் ப்ரோ இப்போதா படிக்கிற ஆ டுவெல்த்து டுவெல்த்து முடிச்சிட்ட ஆமா ஃபஸ்ட்டியரு ஃபஸ்ட்டு எக்ஸு ஃபஸ்ட்டு செம் முஞ்சிச்சு செகண்ட் செம்மு வேற ஆ அந்த மாரி ப்ரோ
பட் காலேஜு ஆல்ரெடி ஒன் இயர் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருக்குல்ல ஆல்ரெடி டூ இயர்ஸ்
இல்ல இல்லல்ல செமிஸ்டர் வந்து ஃபஸ்ட் செம்தா முடிஞ்சிருக்கு
ஓகே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது அப்பெப்போ ஐ மீன்
இல்லைங் ப்ரோ அது வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல ஸ்டாட் ஆயிச்சு
ஆ அப்படி பாத்தா நம்மளுக்கு மார்ச் மேல முடிஞ்சிருக்குல்ல டூ ரெண்டு
அதுதா இந்த எலக்ஷன் இருந்ததுனால கொஞ்ச இதுவா வச்சிட்டாங்க அதால கொஞ்ச லேட் ஆயிச்சு எக்ஸாம்ஸு இல்ல செமிஸ்டர் முடிஞ்சிச்சு ப்ரோ இது செமிஸ்டர் கேப்ல இருக்க செகண்ட் செமிஸ்டர் முடிஞ்சிச்சு ஆ ரிசல்ட்டுக் வெயிட் பண்ணிட்ருக்கே திருப்பி வந்து இப்போ ந காலேஜ் போனோனா அது செகண்ட் இயர் ஆயிடு ஃபஸ்ட் இயர் முடிச்ட்டு
இதலா நீங்க எப்படி எழுதிருக்கிங்க எதனா அரியர்ஸ் கிது எதுனா வருமா இல்ல நல்லா பண்ணிருக்கிங்ளா எப்படி
ஃபஸ்ட் செம் ஆல் கிளியர்தா ஒரு நம்பிக்கை இருக்கு ஆல் கிளியர் ஆயிடுவோன்ட்டு பாக்கலா பாத்து அதெல்லா போய் இப்போதைக்கு நாம நெனை சோனா இந்த லீவே வந்து கடுப்பா போயிடு அதனால வந்து அத அத வெச்சுக்க ஆ ஆ வந்ததுக்கப்புற அதா வந்ததுக்கப்புற ஃபீல் பண்லா அதுக் முன்னாடி ஏ ஃபீல் பண்றது அதுதா வேற ஒன்னு இல்ல ஆ நீங்க என்ன பண்றிங்க ப்ரோ நீங்க என்ன படிச்சிருக்கிங்க
பி இ இ சி ப்ரோ எலக்ட்ரானிக்
ஆ உங்களுக்கு எதனா அரியர்ஸ் இருக்கா
எனக்கு எது இல்ல ப்ரோ நா அப்பய க்ளியர் பண்ணதா எது இல்ல வெச்சிருக்கே வெச்சு ஐ மீன் ஃபஸ்ட் செமஸ்டர்ல மேக்ஸ் எல்லாருக்கு வராவது மேக்ஸ் நம்ளுது இருந்துச்சு அதுக்கப்பற செகண்ட் செமஸ்டர்ல கொஞ்ச கிளியர் ஆயிட்டு அதுக்கப்புற தேர்ட்ல இருந்து ஃபோர்த்து எது அரியர்ஸ் இல்ல ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செகண்ட்ல மட்டு ரெண்டு அரியர்
ம் இங்யு அரியர்லா வெக்கிறது கொஞ்ச ஜாலியா இருந்ததா காலேஜ்ல கெத்தாருந்துதா
அ இல்ல அதுக்குன்னு தனி குரூப் இருக்காங்க அரியர்ஸு அரியர் கேங்சுன் ஐ மீன் மொத்த இப்ப ஒரு செமஸ்டருக்கு எட்டு பேப்பர் எழுதுறோனா அதுல வந்து ஆறு பேப்பர் பக்க அரியர் வெக்கிறதுக்குன் தனியா இருக்காங்க சோ நம்ப வந் இந்த மாரி எல்லா பாத்தா நம்மளது அடுத்து பொழப்பு நாறி போயிடுன்னு நம்ம கரெக்டா கொஞ்ச படிச்சோ சில விஷய சில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம அரியர் வந்தது சிலது மத்தபடி இது நம்மலா வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் மீடியமா படிக்கிறவங்க அதனால எந்த ப்ராப்ளம் இல்ல ஆமா ஆமா ஆவரேஜ் ரொம்பாவு படிச்சு ரொம்ப எல்லாருக்கு தெரிய வேணா
ம் அதுதா அதா நானு அதே மாரிதா ப்ரோ ஆவரேஜ்தா காலேஜ் தொறந்து நா இப்ப ஒரு எட்டு மாசந்தா போயிருப்பே எட்டு மாசன்னா எட்டு மாசங் கூட போல அதுல நாலு மாச போயிருப்பே நாலு மாசம் போல எனக்கு தெரிஞ்ச நெறைய பசங்க வந்து வரல நெறய பேரு நா குரூப்பாதா சேந்தோ சேரும்போது குரூப்பா சேந்தோ அப்பறமா வந்து தூரமா இருக்து சொல்லிட்டு கடுப்பாயிச்சு டெய்லி லேட்டா போவோ ஐடிங் கார்டு புடிங்கி வச்சுப்பாங்க ஆமா டேஸ் காலர் தா டேஸ்னா எப்டின்னா எங்களுக்கு வித்தியாசமான டேலர்ஸு ஒன்னு லந்து மூணு வரையு கால்ல பத்துலந்து மூணு மணி வரியு இருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அது போறதே கால்ல ஏண்டா போறோன்னு தோணு ஒரு ஒரு டைம்லா ஆஹ் ஸ்போர்ட்ஸ் அதாவது நா வந்து ஆவ்ரேஜ் ரால பெருசா ஒன்னும் சோற மாட்ட ப்ரோ இன்ட்ரெஸ்ட் எதுவு இருக்காது நம்ம நம்ம வேலை உண்டு நம்ம வீட்டுக்கு போலா காலேஜுக்கு வந்தோ படிச்சோ அப்டின்ற மேரிதா இருக்கு பெருசா ஒண்ணு ஸ்போர்ட்ஸ்ன்னா கிரிக்கெட் ரொம்ப புடிக்கு ப்ரோ அவ்ளோதா ப்ரோ
ஓகே நீங்கலூ ஐமீன் காலேஜ்ல குரூப் யாரு அஹ் கேக்
இல்ல ப்ரோ நம் நம்ம ஃபர்ஸ்ட் இயருன்றதனால நம்மள பெருசு யாரூ கூப்பல்ல
ஓகே எங்களுக்கெல்லா நாங்க ஃபர்ஸ்ட் போன ஒரு டூ மந்த்ஸ்ல எங்க காலேஜல்லா எங்களோட சீனியர்ஸ் வந்து ரெண்டு மாசத்துக்கு மு வர க்ளாஸா போயி இந்தந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வாங்க ஆஹ் கூப்ட்டாங்க அதா ப்ரோ வற்ப்புறுத்தி கூப்ட்டாங்க ஆளுங்கே இல்ல வாங்கடான்னு அப்புறோ போய் சேந்து நம்ப்ளோ அதுல இருந் அது மாரி ஆச்சி அதனால தா கேட்டே அவுங்ளுக்கெப்பிடி அங்கெல்லா ஸ்போட்ஸ்க்கு முன்னுரிம குடுத்து
அதாவது நா என்னா சொல்ல வரனா முக்கால் வாசி காலேஜுக்கே போ மாட்டோ ப்ரோ நாங்க
அ ஆ ஆ அதுவா
நம்ம வந்து தூரத்துலர்ந்து போற மாரி லேட்டாய்டு அதனால அவுங்க திருப்பி அம்ச்சூட்ருவாங்க அதுதா பெருசா ஒன்னு சொல்றதுக் இல்ல ப்ரோ ஆனா சில கிரிக்கெட் வேனா ஆடுவே ப்ரோ கிரிக்கெட்டு ரொம்ப புடிக்கு நெறைய பேருக்கு அதனால எனக்கு ரொம்ப புடிக்கும் ஆ சண்டே சண்டே சண்டேல்லாம் கிரிக்கெட் விளயாட போயிடுவோம் சண்டே சாட்டர்டேஸ் ஃப்ரீயா இருக்கும்போது டுறது இல்லன்னா கிரிக்கெட் போய் வெளாடுறது அது ஒரு மாரி இன்ட்ரஸ்டா இருக்கும் புரோ அடுச்சிக்ட்டே விளயாடலா அ என் ஃப்ரெண்ட்ஸ் எ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் து ஏரியா ஃப்ரண்ட்ஸ் அண்ணனுங்க அந்த மாரி
செர் செரிங்கமா இங்க அதுக்கு நம்மளுக்கு அந்த டைமு இல்ல ஆளுங்களு இல்ல எல்லாரு வேலைல இருப்பாங்க அத யாரும் வரவும் மாட்டாங்க ஆ காலேஜ் படிக்கிறப்போ நா ஸ்போர்ட்ஸல அப்பதா எனக் ஹாக்கிம் ட்றது அவங்க டீம்ல கூப்ட்டாங்க காலேஜெல்லா ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் கான முன்னுரிமை இருக்கு அதனால ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு அதுக்குன்னே தனியா அதுக்கான ஒரு கேங்கே இருக்கும் அதுலா எனக் என்ன வந்து சும்மா கூப்ட்டாங்க வாடக வச்சிருந்துக்கலா இந்த டிபார்ட்மெண்ட்ல ஆளுங்க கம்மியா இருக்குன் வாடான்னு அப்ப போய் சேர்ந்து கத்துக்கிட்டதுதா ஏ ஏன்னா நாங்க ஹாஸ்டல்ல இருந்தோ ஹாஸ்டல்ல இருக்கனால அந்த ஒரு பெனிபிட்டா இருக்கு டேஸ்காலர்னா கஷ்டோ மா ஏன்னா காலேஜ் முடிச்சவங்க நாலு மணி நால்ரைகெல்லா கெளம்பிடுவாங்க அஞ்சு மணிக்கெல்லா மா அதுக்கப்புமா ட்ரைனிங்கும் பண்ண முடியாது அவங்களுக்கு எந்த இதுவும் பண்ண முடியாது அனால ஹாஸ்டல்ல இருக்றவங்கள போகஸ் பண்ணி கேட்டாங்க சோ அதனால சரி நம்ம ஹாஸ்டல்ஸ் சும்மாதா இருக்க போறோம் என்னதா ஆய்டு பதும் உள்ள போய் அப்ப போய் கத்துக்குறது நானு ஓரளவுக்கு நா வெ வெளியே போய் கூட விளையாடிருக் போ இந்த வின்னர் எல்லா அடிச்சது இல்ல அட்லீஸ்ட் ரன்னர் எல்லா வந்திருக்கும்
அ ரன்னராது அட்லீஸ்ட்டு ஜெயிக்கல்னா கூட வெளாடி இருக்கே ட்ரை பண்ணு
அ காலேஜி அதுக்கம்மோ இந்த வேற சேலத்துல ஒரு காலேஜ் எல்லா ஏதோ போயிருக்கோ நமத் அதுலயே டூ இயர்ஸ் வரைக்குதா அலோ பண்ணுவாங்க டூ இயர்ஸ் தேர்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்ட வரையு ஸ்போட்ஸ்கு அலோ பண்ணுவாங்க அதுகப்போ அலோ பண்ண மாட்டாங்க எங்கிள்திலு ஏனா ஆமா லாஸ்டா அந்த ஒன்ற செம்மு ஒன் ஆ ரெண்டு மூணு செம்மு மட்டு நல்லா படிக்கணு என்றனால ஸ்போர்ட்ஸுக் வந்து அவ்ளோவா இது பண்ணமாட் தாங்க அதுக்குள்ள அடுத்த பஸ்ட் இயர் வந்துருவாங்க அவுங்கள இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவுங்கள பாத்துக்க சொல்ட்டு நம்போ ரிலீவ் ஆயிட வேண்டியதா
எ ஃப்ரெண்டு அந்த மாரிதா சொன்னா ஸ்டாடிங்ல சேந்தன் சொன்னா போயி நெறிய காலேஜில ஆட்ன்ன் சொன்னா ரன்னர் அதே மாரி தா உங்கள மாரிதா ட்ரை பண்ணி ரன்னராயிருக்க அப்டீனா அவன கேக்கும் போது செரி நம்மளு பேரு குத்துருக்கலாம் போல செரி அட்லீஸ்ட் ரன்னர் ஆச்சு ஆயிருக்கலா குத்து அப்டின்னு தோணிச்சு
செரி அத்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு எ இந்த என் சி சிக்கெல்லா பண்ணுவாங்க
ஆ என் சி சி என் சி சி எல்லா ரொம்ப கஷ்டம் ப்ரோ என் சி சி எல்லா போனேன்னா
நா அது ட்ரெய்னிங் எல்லா நா பஸ்ட்டு அ அ செலெக்ஷன் போ போனோ நாங்கெல்லா ஆ செலக்ஷனுக்காக ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இருந்தனால அங்கியு செலக்ஷன்க் வர் சொன்னாங்கனு போனோ அதெல்லா நாக்கு தள்ளிடுச்சு மூச்சுத் தெணறலு மயக்கம் போட்டு விழுந்தவங்க எல்லா ஏகப்பட்ட பேரு
அதுதா இப்போ வேற நூறு செல்சியஸ் டிகிரி ஏறடிக்குது வெயிலு அதா போனேன்னா அவ்ளோதா
அது கிட்டத்தட்ட அது மதியத்தையது இந்த மாறி வெயில்ல டேத்லதா ட்ரைனிங் வந்து செலக்க்ஷன் எடுத்தாங்க ஓட சொல்லுவாங்க கிரௌண்ட்ல பத்து இருவது ரௌண்டு ஓட சொன்னாங்க பெரிய கிரௌண்டு அட்லீஸு சிக்ஸ் ஹண்ரடு
அதுல போனா நம்மளு ஃபிட்னஸ்சாச்சு கொஞ்ச வரு ஆனா
ஆஹ் ஆமா அதல்லா பெனிஃபிட்ஸ் அதிகோ ஆனா நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கறவங்க கஷ்டோ
ஆமா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கறவங்க கஷ்டோ நார்மலா இருக்கறவங்கெல்லா ஈஸியா
அதுலஅதுல ஏகபட்டதொ கிப் ப்புகெல்லா போறாங்க ஏகப்பட்ட எல்லா இருக்காங்க ஃப்ரண்ட்ஸ் எல்லா போயிருக்காங்க இந்த ஏதோ டிரெயின்ல எங்யோ தொ போனாங்க எங்கன்னு தெரில கரெக்டா இந்த ஜம்முக்கலவா போயிருந்தாங்க ஒரு ட்ரைனிங் கே கேடக் ட்ரைனிங் கேம்புன்னு ஆமா அவுங்க இதெல்லா ஓடி கிட்டதட்ட ஒன் மந்த் ஓடி கொடுத்தாங்க அதல்லா நல்லா இருன்சு அவுங்ளுக்கு போல பட் ஆனா டிராவலிங்கு வெளிய போறது ஓட்டிங் மட்டுதா மத்தபடி அ இங்க இங்க க்ளாஸ்ல என்ன வொர்க் இருக்கோ அதுக்கு டபுள் மடங்கு அங்க எஃபர்ட் போட்ணு அது இன்னு சும்மா இல்ல வெயில்ல நிண்டு நம்ம பண்ணனு அதெல்லா கஷ்டோ இல்லையா
ஆமா கஷ்டோதா கஷ்டோதா ஆனா அதுலயு கொஞ்சஞ்சோ பெனிஃபிட் இருக்கு அப்டே ஊர் சுத்தலா ஜாலியா
ஹெல்த் ரொம்ப ஃபிட்னஸ்சா இருப்பாங்க யாரு வந்து ரொம்ப இதாருக்க மாட்டாங்க உள்ள போனா ஒரு டூ இயர்ஸ் அவுங்க உள்ள இருந்து கரட்டா அதுல வ பெனிஃபிட் வர்தோ இல்லயோ ஆமா ஃபிட்னஸா இருக்கு நா பாத்த எல்லாரு ஃபிட்னஸா இருப்பாங்க
அஹ் கரெக்ட்டு தா நீங்க சொல்றது அதுக்குதா நானு பா
உள்ள போய் வருபோது எழு ரொம்ப கொறஞ்சி மூஞ்சே தெரி அடையாளமே தெரியாத அளவுக்கு இருந்தாங்க
நா ட்ரை பண்ணலா தா நென்ச்சோ ஆனா அதெல்லா பாத்துட்டு நம்பளால்ல
வெசிலி அந்த என்சிசி அதெல்லா இருந்
இருக்கு இப்ப கூட இருக்கு ப்ரோ சொல்ல போனா எல்லா கிளப்புமே இருக்கு நம்ம எதுக்கு நம்ம காலேஜ் போயிட்டு வரதே தூரமா இருக்கு இதெல்லா இந்தன்னா இன்னு லேட் ஆவு அதாது காலேஜுக்கு போறதே ஒரு போராட்டமா இருக்குது இதுல எதுக்கு தேவயில்லாத போராட்டெல்லா ஆஹ் வெஸ்டிவல்லா கிராண்டா நடக்கு ப்ரோ எல்லா ஈரோ சும்மா கிராண்டா நடக்கு சில செலப்ரடிஸ் எல்லா கூட்டு வருவாங்க அது ஒரு மாறி ஃபன்னா இருக்கு அத நீங்க சொல்லவே தேவல்ல அதாவது நீங்க காலேஜ் படிச்சிருப்பீங்கோ உங்களுக்கே தெரியு நா என்ன சொல்றது இது பெருசா அதா செமஃபன்னா இருக்கு ஃபிரண்ஸ்ஸோட சுத்திட்டு இருப்போ அது ஒரு ஜாலியா இருக்கு சொல்ல போனா ஆ
எப்டி அங்க பசங்களோட அங்க கட் அடிஸ்டு
ஆ அதெல்லா போயிருவே எல்லாமே பண்ட்டோ ப்ரோ ஃபஸ்டியர்ல எல்லாமே பண்ணிட்டோ இனி யாச்சு உருப்பட்டு படிக்கலானு நெனக்கிறோ பாக்கலா
எப்டி எத்தனை பேர் இருக்கீங்க கிளாஸ்ல மொத்தோ கவுண்ட்டு
கவுண்ட் வந்து ஃபிஃப்டி டூ இருப்போ ப்ரோ ஃபிஃப்டி இன்னோனா அதுல ஃபிஃப்டி டூல வந்து நம்மளுக்கொரு ஐஞ்சாறு பேர்தா தெரியு ஆமா கோ எஜூகேஷன்தா பெர்சாவலு கோ எஜூகேஷ் ன்னா இருந்தாலு பெருசா நம்மயாரு கூடவு பேசுற ஆளுங்கெல்லா கெடையாது நம்ம வேலவுண்டு நம்ம உண்டு அப்டின்னுதா இருப்போ நம்மகிட்ட வந்து பேஸ்ரவுங்க கூட பேசுவோ அந்த மாரிதா ப்ரோ
பேஸ் அ செக்க்ஷனா இருக்கு ஒரே மொத்தமாவே இந்த பேட்சுக்குனு இவ்வளோ
இல்ல இல்ல எங்களுக்கு செக்க்ஷன் தனி தனியா வச்சருவாங்க மூணு நாலு செக்க்ஷன் இருக்கு
அப்போ ஒரு செக்க்ஷன்க்கு அம்பத் து இரண்டு பேருனா மொத்தம் மூணு சர் நூத்தம்பது பேர் பக்க இருப்பாங்க அ செரி ப்ரோ வ வேற ஒர்க்கு கால் வருது கூப்பிடுறே செரி ப்ரோ
அஸ்